ப்ரோ கேக்குதுங்களா
ஹலோ கேக்குதாங்க ப்ரோ
ஆ கேட்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க ம் ம் நல்லாருக்கே ப்ரோ
இல்ல பெரிய கொஞ்ச நாளா வந்து எனக்கு இந்த ஆ நம்ம அந்த அ இப்போ மா எது எதுக்கெடுத்தாலு வந்து இப்ப காச்சல்லா இங்க அடுத்த மதத்துக்கு போறோ ஆ ஒன்னாத்லருந்து இங்கிலீஷ் மீடியம் தொட்டதுக்கெல்லா இங்கிலீஷ் மெடிஷன் அந்த மெடிஷன்னு போயிட்டே இருக்கோ ஆலோபதி மெடிஷனுக்கு ஆனா நம்ம கொரோனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நவா என்னது என்ன குடிநீீர் அது கபசுர குடிநீரதா குடிச்சோ ஆமா நானு கூட அப்ப சென்னைல சென்னையில கோவிட் லாக் ஆயிட்டே கோவிட் நைன்டீன் லாக் ஆயிட்டு நாலு மாசோ வர முடில்ல நா ஏதோ ஒரு பத்து நாள் பண்ணுவாங்கன்னு நெனச்சே அது ஒரு மாசோ ஆச்சு ரெண்டு மாச மூண மாசம் நாலு மாசோவரி போகவே முடியாது போல இருக்கு ஏன்னா ஊர் ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க பல்லாவரோ நானு
ஓகே
அப்ப ந பிளாக் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரில்ல அப்பறோ இப்படியோ ஒரு வழியா ஒரு கார புடிச்சு அப்றோ இபாஸ் வாங்கி வந்தோ
ம்
ஆனா அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆ போலீஸ் இங்க கூட விட மாட்டாங்க ஆனா வந்து ச இந்த தாத்தா அப்பா உங்க பல்லாவர பக்கம் தான ஒங்களுக்கு தாம்பரோ சேனிடோரியோ அங்க வந்து சித்தா சித் தா அது தேசிய சி சித்தா ம மருத்துமனைல பெருசா இருக்கு அதுக்கு ஆப்போசிட் ஃபுல்லா ஆ ஆப்போசிட்ல நிறைய சித்தா மருந்து கடையில்ல அங்க போனா இந்த கபசுர குடிநீர்லா கெடைக்கு அதனால நம்ம மொதல்லயே ரொம்ப வருஷமாவே பாத்திருக்கிறே ஆனா அதைத்தானா குடிப்போன்னு எனக்கு தெரியாது ஆனா அத குடிச்சா அவ்வளோ சூப்பரா கா அது அந்த சலி வந்து நல்லா கன்ட்ரோல் ஆகுது ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டோஸ் தெரியிர்தில்ல
ஒகே
ஆனா அதுக்கப்பற பாத்தீங்கன்னா சூப்பரா சளி கிளி எதும் புடிக்க மாட்டேகுது அது பயாகமா ஒடம்ப சூடு பண்ணுது அது புடிச்ச ஒன்னயு
சூப்பர் சூப்பர் ப்ரோ
ஆனா நம இங்கெல்லா பாத்திங்கன்னா பவுடுரு இங்க இந்த கார்பரஷன்லா எங்க ஊரு கார்பரேஷல குடுப்பாங்க அது பாத்தீங்னா பவுடர் தூக்கி தண்ணில போட்ட அது கம்மு மாரி மாறிறுது இப்ப ஏதோ பாபுல்கம் தூக்கி உள்ளக போட்ட அப்படி உரண்டயா இருகு பச மாரி ஆயிருது ஆனா அவங்க பாத்தி பாத்தின அந்த இங் இன்கிரிடியன்ஸ் போட்ருப்பாங்க ல என்னென்னால கலக்கி வப்பாங்க அந்த மூலிகைலண்டு அது பத்திகன பவ்ட்ரு மாரி இருக்காது அப்டியே வந்து முழுசு முழுசாவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆ என்னது நிலவேம்பலா பாத்தீங்கன்னா நிலவேம்பல பாத்தீன்னா அந்த பட் ச்ச அந்த இது அப்டியே அந்த எலய அப்டி புடிங் புடிங்கி போட்ட மாறிதா இருக்கு பொடின்னு எப்பிடினா ரெண்டு மூணு ஒடச்சு போட்ட எப்டி இருக்கு அப்டித்தா இருக்கு கோரக்கெழங்குன்ருப்பாங்க அது கோரக்கெழங்கு உருண்டயா அதுல இருக்குறத நீங்க அப்டியே பாக்கல கண் கூட பாக்கல கோரக்கெழங்கு அப்டியே கோரப்பூல்லோட கெழங்கு
ஒகே ஒகே
ஆனா அதெல்லா நான்லா நல்ல நல்ல எஃபெக்டிவ்வா இருந்த அப்பற நெறைய டெய்லி டெய்லி குடிப்பமா டெய்லி விட்டு ரெண்டு நாளுக்க ஒருக்கா இத டெய்லி காலைல‌ அற டம்ளர் அந்த மாரி பண்ணுவோ குடிப்போ அந்த டைம்ல கொரோனா டைம்ல
ம்
அது அப்ப பாத்தீங்ன்னா எனக்கெல்லா அடிக்கிற மாஸ்த்துல ஒரு டைம் ரெண்டு டைம்ல சும்மா ஒரு சளி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் புடிக்கு ஆனா அதுக்கிட்டத்த அந்த ஒரு வருஷ சாலிங்கிறதே எனக்கு என்னென்னே தெரியாதமார் ஆய்டுச்சு அத குடிச்சதுக் அப்பறொ
சூப்பர் சூப்பர் ப்ரோ அது எதுக் மெடிக்கல்ல கூட கெடைக்கு ஆமா ப்ரோ அது நா குடிச்சிருக்கே நீங்க சொன்ன மாரி எனக்கு ஒரு வாட்டி ஆ சென்னை காலேஜ்ல இருக்கு போதுதா எனக்கு வந்துட்டு அது பேரு என்ன டெங்கு பீவர் வரு டெங்கு பீவர் வந்துச்சு கொரோனால ஆ டெங்கு பீவர் வந்துச்சு ப்ரோ ஆப்டர் லாக்டவுனுக்கு பிறகுதா அப்போ வந்துட்டு நா வந்து இந்த கப சூறட குடிநீர் அதுதா எனக்கு குடுத்துருந்தாங்க அது ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துருந்தாங்க ஒரு இதுல ட்ரஸ் மூலியமா அங்கேயே குடுக்குறாங்க போல சோ அப்டி குடுத்தாக நா குடிச்சே அது அது வந்து எப்டி குடிக்கணுனு சொல்றாங்கன்னா அ த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கணுமா வீக்லி அதாது நம்ம இருக்கும்போது ஜொரோ இருக்கிறப்போ மூணு டைம் எடுத்துக்கோங்க அப்டினாங்க
காலைல மதியானோ நைட்டு
ஆ ஆமா ப்ரோ அதுலயே சுக்கு என்னென்னமோ மூலிகைகள்லா கலந்து நாங்க தருவோ அப்டின்லா சொன்னாங்க அது வந்து எஃபெக்டிவ் தா ப்ரோ
ஆமாங்க ஃபஸ்டு ரெண்டு மூனு டைம் குடிக்கும்போது தெ தெரியல அது ஒரு வார ஒரு வாரத்துக்கப்பரோ டெய்லி குடிச்சதுக்கப் அப்பறம்பாத்தா எங்கப்பதா யோஸ்ச்சார் பதினஞ் நாள் ஒரு மாசத்துக் அப்பறோ ஒரு மாசத்து ரெண் டைம் மூன் டைம் சும்மா இருந்தது அந்த எதாவ்து ஒரு அந்த எதா தூசி கிசி ஒத்துக்காம சளி புடிக்கு தூ அ மண்னு கின்னு ஒத்து ஏதாச்சு ஒத்துக்கிலன்னா சளி புடிக்கு அது ரெண்டு நாள் சளி இருக்கோ அப்புற போயிரு எனக்கு அந்த சளி கூட இப்ப புடிக்கலயே அப்டின்னு யோசிச்சே நானு ஓ இதுவோட பவரா இருக்குமோன்னு
சோ அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரு ப்ரோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுறோ சோ அது வந்து ஆமா அது அவ்ளோ சீக்றோ உங்கள அட்டாக் பண்ணாது அதேதா இதுவேல அதே மாரி நீங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ நீல வேம்பு உங்க வீட்ல இருந்துச்சுன்னா சும்மா அத பறி ச்சி சுடுதண்ணில போட் ட்டு மெளகு சீரகோ அதுக்கப்பறோ லைட்டா இஞ்சி அ ஒரு சின்ன பல் பூண்டு இதெல்லாத்தையு போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து குடிச்சீங்கனாலே சூப்பரா இருக்கு ப்ரோ அது எல்லா ஃபீவருக்குமே இது வந்து நல்லா கேக்கோ உங்களுக்கு
அப்பறோ இன்யூன்னு சொன்னாங்க அந்த நம பவளமல்லின்னு ஒரு மரோ இருக்குதுங்களா பவளமல்லின்டு ஒரு மாரி அந்த பவள மல்லி எல வந்து வெஷக் காச்சல்க்கு இந்த வைரஸ் ஃபையு ஃபீவர்க்குல்லா ரொம்போ எஃபெக்டிவ் அது ஒரு ரொம்போ போடக் கூடாதா ஒரு அஞ்சாறு எல அ ஒரு எலங் கொழுந்த ரொம்போ கா முத்துன எலையா இருக் கூடாது ரொம்ப எல எலையா இருக் கூடாது ஒலக் மீடியமா இருக்ற எலையா இருக்ற அப்ப எலைய ஒரு பத் தெல்ல புடுங்கி போட்டு கசாயோ வெச்சு நல்லா ஒரு ஆர் மண் நேரோ கொதிக்கி வுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணோ அதுக்கப்புறோ நீங்க சிம்ல வெச்சு எல்லாமே சேந்து அளவான தீயுல வெச்சு அப்டியே ஒரு பா இது பத்து நிமிஷ் கொதிக்க வெ ச்சு அந்த ஒரு ட்ரு ரெண்டு டம்லருங்கறது ஒரு டம்ளரா மாறோ அதய மட்டு குடிச்சோம்னாலே உங்குளுக்கு விஷக்காச்சல் மாரி இந்த ட டைய்ல டை பாய்டு அ இந்த மாரி காய்ச்சலுக்குலா அவங்களுக்கு சீக்கிரோ அது கேக்கு அப்டீங்கறாங்க அப்பறோ இதுக்குங்க அ பேரு என்னாது இதுக்கு சொன்னா அது யன்ன டெங்குக்கு இப்ப நீங்க டெங்குக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளட் டெஸ் பண்ணா உங்களுக்கது ப இந்த வொய்ட் செல்ஸ் கம்மி ஆயிரோ அதுக்கு ஒயிட் பிளேட் லேட்ஸ் எதோ சொல் உ ஆ வ இது பிளேட்லேட்டு பிளேட்லுஸ்னு சொல்லுவாங்க அது அது கம்மியாயிரோ அது அதியே வெச்சுதா டெங்குனே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சித்த வைத்தியிறு சொன்னாரு அது என்னவோ எல்லாரு இப்ப பாத்துருப்பாங்க பப்பாளி இருக்குது தெரியுமா பப்பாளி எல கசாயோ வெச்சு குடிக்க சொல்லுவாங்க அப்டீனா ஒரு பாதி வந்து ஒரு எல அதே மாரிதா முத்துன எலயு இல்லாம ரொம்போ குளுந்தா இல்லாம எலசான எலயா புடுங்கி இப்ப வந்து நீ மை ம அம்மி ல வெச்சு மை மாரி அரச்சு அத ஒரு ஒரு ஒரூவா காயின் சைஸ்கு உருண்ட மாறி போட்டு முழுங்கிக்குலா இல்லனா அந்த கா அது அ அரச்சு அப்டியே அத ஃபில்டர் பண்ணி ஒரு அர டம்ளர் அந்த ஜூஸ் மாரி குடிக்குலா அதமாரி குடிச்சீங்ன்னா நீங்க மெடிஸன் சாப்ட்டு மெடிஸன் சாப் டிங்க்ரிஷ் ஆவத விட இது ஒ ஒ ஒரு மாசம் மெடிஸன் சாப்ட்டு இன்க்ரீஸ் ஆவுறத அந்த அளவ விட பத்து நாள் இது சாப் ப்டிங்னா அந்த ஒன் மந்த் விட எ வோ ரெண்டு மந்த் குடுக்க அந்த இங்கிலீஷ் மெடிஷன் சாப்ட்டா வர கவுண்ட்டு கொண்டு வந்துருமா ஏன்னா எங்க சித்தி பையனுக்கு வந்துச்சு அவுனுக்கு அதா பண்ணி குடுத்தாங்க அவ பாத்தீங்கனா பதினஞ்சி நாள்ல ரிக்கவர் ஆயிட்டா நார்மல் ஆயிட்டா ரொம்ப ஆக்டிவா இருக்குறா அப்பறங் கேட்டா இல்லனா இந்த மாரிதா பா பா கப பா அம்மா சித்தி பண்ணி குடுத்தாங்க நா அத சாப்ட்டே
ம் ம்
ப சா மா அ ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு டாக்டர்மே ஆச்சரிய பட்டாங்க ரொம்ப ஆ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இந்த மாரி பண்ணோ சொன்னோ நோ நோ அதெல்ல ஒண்ணு கெடையாது அதெல்லா வந்து அவரு இங்கிலீஷ் டாக்ட்டரு அல்ல அதெல்லா கெடையாது நம் ம ம் அ மெடிசின் நம் நம்ம மெடிஸ் வச்சிர்ந்தா ஆனா வந்து ஆ ப பையனுக்கு இம்யூனிட்டி அதிகோ அதுனால டக்குனு குறிக்கோள் ஆயிட்டா அப்டியுமே சொன்னாரு
சூப்பர் சூப்பர் ப்ரோ எனக்கு நா நீங்க போனே எனக்கு அப்ப வந்துட்டு ப்ரோ அந்த டைம் நா ஹாஸ்பிட்டல்ல அவரு ப்ரைவேட் ஹாஸ் வீட்டுல இருந்ததுனால அங்கெல்லா இது தெரில எவ்ளோ குடுக்கலா அப்டின்ற கமெண்டேஷன் எதுமே இல்ல பட் ஆனா எனக்கு டாக்டர் ரெக்கமண் பண்ணது மாதுளம் ப ழொ சாப்டுங்க மாதுளம்பழமே சாப்டுட்ருங்க அப்டின்ற மாதிரி ஆ அதுவே எப்டி சொல்றது ஃபுட்டு மாரி கொடுக்க ஆரம்பிச்ட்டாங்க ஹாஸ் அது இப்ப சாப்ட்டது பிறகுதா எ வந்துட்டு எனக்கு ஈஸியா அந்த பிளேட்ஸ் இன்க்ரீஸு ஆகுது இன்க்றது வந்து எனக்கு அதிகமாச்சு அது ஆக்சொலி பாத்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுறது ஆ மினிமம் ரெண்டு வார ஆகணு அந்த அளவுக்கு இருந்தது பட் ஆனா அது வந்து இது மாதளம் பழமே எடு த்துக்கிட்டதுனால அது சீக்கரமா இன்கிரீஸ் ஆயிர்ச்சு ப்ரோ ப்ளேட்ஸோட கவுண்ட்
ம இப்ப அது இது டெங்குலயு உங்களுக்கு ஒர் மீடியம் இருக்கு நார்மல் இருக்கு ரொம்ப ஹெவியா ஒரு சிலர்க்குல்லா இவனக்கு வந்தது ஹெவி ஹெவியே பாத்திங்னா அவுங்க டாக்டர் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆகு ரிக்கவர் ஆகுறக்கு அதாது ஃபீவர் உங்களுக் ட்ரிப்ஸ்ல போட்டு சரியாயிரு
பட் ஆனா பிளேஸ் கம்மி ஆயிட்ச்சுனா அது சிவியர் ப்ரோ பிளேஸ் கம்மிய ஒரு ஒரு கவுண்டுக்கு மேல கெ கீழ ஆயிட்ச்சுனா அது ரொம்ப ஹெவி சீரியஸ்
அப்பறொ வந்து அது அது ரெடியாகு ரெடியாகுனா நீ இப்ப ரொம்ப டயடா தா இருப்ப கொஞ்சொ ரெஸ்ட்ல இருக்கும்போது வெளில போக வேண்டா அப்டின்னு நெறையா சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா அவ பாத்தா அவ பதினஞ்சு நாள்ல ரெக்கவர் ஆயிட்டா
சூப்பர் சூப்பர் ப்ரோ
அவனுகு யாரு சித்திய சொன்னா அது இங்கிலீஷ் அவுங்க கொடுத்த மெடிசன்லால கெடையாது அவ பப்பாளி எல டெய்லி நா கிட்ட தட்ட பாஞ்சுநாள் கொடுத்துட்ருக்கே
ஓகே ஓகே
அவ்ளதா அப்டின்ட்ட டெய்லி காலைல பொ இது பண்ணி வச்சிருவாங்க ஆ ஃரெஷ்ஷா ஒவ்வொரு டைம்மு எல பாதி பறிக்க வேண்டியது அப்டி ஒரு எல பறிச்சு ஃபுல்லா அப்டியே ச ச சட்னி மாரி கோலி மாதிரி பண்ணி உருண்ட பண்ணி போட்டு அப்டியே முழிங்கிருவாங்க தண்ணி கப்பு தண்ணி ஊத்தி முழுங்கிருவா காலைல மத்தியான நைட்டு மூன்னு நாளைக்கு ஃபிஃப்ட்டீன் டேஸ் சாப்ட்ருக்காங்க
சூப்பர் சூப்பர் ப்ரோ சோ அது நம்ம வந்துட்டு என்னதா நம்ம இங்லீஷ் மருத்துவொ பாத்தாலு அ இந்த மாதிரியான இயற்கை மருத்துவம் பாத்துக்குறது நல்லதுன் நெனைக்கிறே வேற செலவு கம்மி
ஓ ஓகே ஓகேங் எங்க ஊர்ல பாத்திங்னாச்ச நா நெறைய சொல்றாங்க அப்ப எங் பெரிம்மா வீட்ல பாத்திங்கனா போனா அங்க சக்கர கொல்லி செடின்னு ஒரு செடி செடி இருக்கு அது பாத்திங்னா சின்ன சின்ன கொடிமாறி செடி அத பாத்திங்ன சின்ன சின்ன எல இருக்கு அந்த நீங்க அந்த ச்செ அந்த எலய புடுங்கி ஒரே ஒரு ரெண்டு எல புடுங்கி நீங்க சாப்டுங்க பர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சக்கர சாப்டுங்க நல்லா இனிப்பா இருக்கு அந்த எல ஒரு நாலஞ்சு போட்டு மென்றுங்க மென்னுட் ட்டு அந்த கல கசப்பு இருக்காது இனிப்பு இருக்காது ஒரு மாரி ஒரு மாறி லைட்ட தொவர்ப்பு மாறி டேஸ்டா இருக்கு அவ்ளதா சாப்ட்டு முடிச்சு ஒரு ஹாஃப்நவர்க்கு நீங்க தேன் சாப் டுங்க சர்க்கர சாப்டுங்க நம்ப கரும்பு சர்க்கர சாப்டுங்க நாட்டு வெள்ளொ சாப்டுங்க எது வேணாலு சாப்டுங்க
ஓகே ப்ரோ
வாய்ல வெறு மணல் இருக்குல்ல கடல் மணலு இல்ல ஆத்து மணலு தூக்கி போடும தின்ன மாரிதா இருக்குமே தவுர
அ
அந்த ஸ்வீட் டேஸ்டுங்றது ஒன்னுமே தெரியாது
சூப்பருக
ஆனா அதுல எங்க இருக்குதுனு அத ஒரு டைம் எங்க பெரியம்மா வச்சிருந்தங்க அதாவது காஞ்சிருச்சு முதல்ல வச்சிருந்தாங்கா நா அப்ப அப்ப போட்டு பாப்பே ஆனா அந்த அப்ப நீங்க அந்த ஃபஸ்ட் சக்கரைய போட்டு சாப்டும் போதுஅத நீங்கமென்னு சாப்புடறது புடிக்கு அதே அந்த இலைய சாப்பிட்டுதுக்குப்புறோ நீங்க சக்கரைங்க வாயில போட்டு துப்புவீங்க சக்கரைய சக்கரயே அந்த வாயே வா மண்ண போட்டு திங்கற மாறி இருக்குது இத மாரிதான நர நரனு இருக்குல இருமன புடிச் அது பீலிங்கு வந்துரு திங்கிங்க உங்களுக்கு மைண்ட் எப்புடி ஒரு வாய போட்டு சக்கரையினு தெரி்சாலுமே மைண்ட் என்ன சொல்லுமே வாயில மணல போட்ட மாதிரிக்கு துப் ப்படா கீழ கிடக்கிற மாரிசொல்லு மைண்டு
வேற யாரு இள்ளவ்ருஅ ஆ
அது ஒண்ணு இருக்கு அப்புறோ இது நா கண் கூட பாக்ற அப்புறோ இங்கயான ஆனந்த் எல்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இங்க மஞ்சகலரு பூவுடு நீங்க தண்ணி எடுத்து ஒரு தம்போடு அதெலனப்டி ஆனாதுஎல்ஞிப்லு செடிமாரி வறது இது நெருஞ்சு முள் படரு கொடிமாதிரி படரு சே தரையில
எல்லோ கலர்ல இருக்கு ஓ அதுதானே சொல்றீங்க
அது கிடயாது இந்த செடி மாரி வரு சின்ன சின்ன செடியா வரு அந்த செடி ஒரு ரெண்டு செடி புடிங்கி பச்ச தண்ணி ஒரு ஒரு கவ் கப்ல எடுத்து வச்சுக்கங்க வச்சுட்டு இந்த செடி ஒருப்பா ஒரு அஞ்சுநிமிசோ ஆட்டுனிங் வச்சுக்கோங்களே
ம்
ஆ அந்த எப்டிசொல்லது கத்தாழ இருக்குல்லெ
அழவெறா ஜெல் மாரி ஆய்டு
ஆழுவெற ஜெல் மாரி ஆய்ரு தண்ணி நீங்களியந்தன் எலய்ல கசக்கு கெடயாது அந்த செடிய புடுங்கி அந்த் செடிய அப்டி தலைய அப்டி ஆட்டிட்டு மட்டு இருகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அத் ட்டு த்றீ மின்ட்ஸ் ஆனுமா அதானா என்ன சொ என்னசொல்றாங்ன நீங்க வந்த் தண்ணி ரொம்ப குடிச்சீங்க்னா ஒடல்ல தண்ணி குடிச்சினா பாய்சன்ல கெடையாறது குடிச்சிங்ன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஒடம்பு ரொம்ப பயங்கற ஹீட் ட்டா இருக்குறிங்க்ளா அந்த வீட்னால நிறைய ஒ சூட்டுக்கொப்ளோ இந்தமாரி சில வியாதிகளே வருங்க் நெறைய பேருக் இப் அவங்கல்லா வந்து அந்த அந்தமாரி அந்த யானையிலிருந்த செடிய வந்து தண்ணில போட்டு அந்தண்ணிய வந்து குடிச்சாங்னா அ வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அப்டின்னாங்க
ஓகே ப்றோ ஓகே ப்றோ
ஒகேங்ப்றோ அ கண்டிப்ப போறெ கண்டிப்பா பேசுனா ரொம்ப பேசுவம நன்றி ப்ரோ